ஹலோ
வணக்கம் தோழா
வணக்கம் தோழா என்ன பண்றீங்க
சும்மாதா தோழா இருக்கே
சாப்டிளா
சாப்டே நீங்க
ம் சாப்பிட்டே என்ன சாப்டீங்க
இல்ல தோழா சும்மா சொன்னே
என்ன தோழா நானே இப்பதா தோழா எந்தேனே தோழா முடியில தல கொஞ்சநேர தூங்கிருப்பே அதுக்குள்ளே எழும்பிட்டே
நா கூட தோழா எய்ப்பினாங்க தோழா வீட்ல மய வருது கன்னுகுட்டி கட்றானு
அப்டியா அதுக்குள்ள எங்க அம்மா ஒரு ஒன்பது மணிக்கு போன் பண்ணாங்க தோழா யாரோ அக்காவா
தெரியு தோழா
பெரியாலா அந்த அக்கா
தெரியு தோழா ன்னா பண்ணு அவுங்க
தெர்ல அவங்க வந்து நம்ம கொஸ்டின் கேப்பாங்க என்ன பண்ண போற என்னா பண்ண
சேரி தோழா
சரி ஓகே நானு சொன்னே ஐ டோன் நோம்மா பண்ண சொல்லுமா அப்டின் இங்லீஸ்ல ரெண்டு வாத்து பேசினே சூப்பரா இங்கிலீஸ்ல டென்த் ரேங்கா
எ உண்மயாவா தோழா
இல்லா அவங்க அந்தக்கா இல்ல அந்த அக்கா இல்ல எட்டு பண்ணாங்க ஒம்பொது மணிக்கு போணாக்க போது
ம்
அக்காகிட்ட பேசுங்க
சேரிக்கா
ம் ம் ம் நேத்து மாட்ச் எப்படிங்க தோழா போச் சு
தோழா நா பாகலயே மேச்சு ஆனா நா ரீல்ஸ்ல பாத்துட்டே கால்லியே கால்லே ரீல்ஸ்ல பாத்துட்டே அர்ஜென்டினா ஜெய்ச்சிச்சு ஜெய்சிச்சு தோழா அர்ஜென்டினா ஜெய்சிச்சி வின் பண்ணிச்சு
எத்தினி கோல் வச்சிக்கிறாங்க எத்தினி கோல் வச்சாங்க
அர்ஜென் அர்ஜென்டினா மூணு
மெஸ்சியத்தனச்சாரு அதுல்ல மெஸ்சியே மூணு அச்சாரா இதென்னடாது எப்ப பாத்தாலு கோல் அச்சுறு எப்பிர்றா அடிக்கிராரு. அ அ
அவுருக் அவுரு கோட்தோ அவரு அவுர் சம பிளேயர் வரு.
அவுருடிப்
அவுர் சமயா ஆடுவார். அவுர் அட்டாக்கு.
அதுத அவு அட்டாக்கா அ
ஆமா ரெண்டு எல்லாமே அது அவுர் வந்து அவுரு ஏங்க பாஸ்போட்டல்லா அடிப்பாரு. அவுர் சென்ட்ரா ஆடுவாரு சென்ட்ரு.
அதுல மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மரு
அ.
பேரு போனவங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆர்த்திக் இவுங் மெரி விராட் கோலி ரோஹிஸ் இவ டோனி ஆர்த்திக் பாண்டியா தா அந்த மேபியா?
இம்பாப்பே
இம்பாபி ஆ அவ என்ன சொல்ற? ஆ இம்பாப்வே கூட செரியான பிளேயர்ரா.
ஆமா தல அவ பிக் மேச் பிளேயரு எதுனா ஃபைனல்ல செமிஃபைனல்ல வந்தானா சாதாரமா ஆட்றா.
அப்ப வைப சூரியவன்சி யாரு அங்க? அந்த இவுரு வைபவ் சூரியவன்சி. லக்ட்சுர் ஆமா வைபசூரயவன்சியா?
ஆமா ஏனா இவுனு சின்னவ அவுனு சின்னவ.
லக்சுமிராமானா யார்ரா?
லமியமர்
புர்ல.
லமின் ஏமல்
தெர்லடா யாருனு?
ஸ்பெயின்ல அந்த அந்த ஆயா ஒரு ஜெஸ்ஸி காட்னுருப்பாங் பாரு சுருட்ட முடி வெச்சுகினு. கலர் அச்சுகினு இர்பாங்க பாரு நூடுல்ஸ் மண்டையாட்டோ இருக்கு.
சின்ன பையன ஆ
ஆமா.
ஓ ஓ.
சின்ன பை தா‌ தோழா பதினெட்டு வயசு தா ஆவுது.
அவுனுக்கா தோழா?
ஆமா தோழா கோல் கோல் ‌அச்ட்டா ஒரு கோல் அச்ட்டா.
சூப்பர் தோழா எப்டி தோழா?
அதெல்லா தெறம வேணா அங்கியே ஆறானுங்க அவுனுங்க
அப்டி இல்ல தோழா நீ கரெக்டா நீ டிஃபரன்ஸ் ஆனா நீயு அச்சில்லா.
தெரித் பா. அங்க வந்து எப்டினா அங்க வந்து ஃபுல்லா ஆடுவாங்கோ. ஒ நம்மளுக்கு கிரிக்கெட்ட எப்டியோ அங்க ஃபுல்லா ஃபுட்பால் மட்டுந்தா.
ம் இப்போ இந்த ரெடின்ஸ் இப்போ நம் நம்ப சைடுன் வெச்சுனப்பதா ரெடின் சரவுண்டிங்ல ஃபுட்பாலு
ம் தெரிது.
இந்த பல் கடிச்சிட்ல கபடி
தெரிது தோழா.
இந்த பே இந்த சைட்லா வாலிபாலு.
சரி
இந்த சைட்ல்லா கிரிக்கேட்டு
ஆமா
எந்த சைடு கிரிக்கெட்னா திருநூறு இந்த சைட்ல ஃபுல்லாவே கிரிக்கேட் தா
ஆமா
கிரிக்கேட்டு வாலிபாலு ஆ ஃபுட்பாலு வாலிபால் இந்த சேடு இல்லேலே
ம்
நம்ம திருவள்ளூர்லே எது சைடு வாலிபால்லா கும்டி பூண்டி
பெரியபாளையம்
அதா இந்த கும்டி பூண்டி இந்த பெரியபாளியு வாலிபால்னாவே திருவள்ளூர் திருவள்ளூரு டீம் திருவள்ளூர்ல இருக்குது
ஆமா நே நேத்தா நேது எதோ சொன்னீங்களே திருவள்ளூர்
திருவள்ளூர் சரியான டீம்டா
ஆமா ஒருத்தரோ
ஆமா ஆனா அவனுங்க வந்து சின்ன சின்ன டீம்லா வந்து ஆடமாட்டாங்கோ
ஆஹ் பெரிய பெரிய டீமுக்குதா கார்னமெண்ட் ஆடுவாங்களா
ஆமா சின்ன சின்ன அந்த பத்தாயிருவா ஆடே மாட்ட ஆனா சரியான டீம்மு
செம்ம டீம் அவனுங்க கப்ப எத்னா அச்சிகிராங்களா தோழா
கப்பா அட்ச்சியானில்லையோ மிஸ்டேக்கே கெடையாது எவனுக்கு பாலபுடி அடி டம்மு டும்முன் தா
ம்ஹும் அன்னிக்கு ஒரு மேட்சல பாத்த
தெரித்தொவரா
நா அப்டே அச்சானுங்கோ அ அவ ஹிஸ்ட்ரி தா பி ஏ ஹி்ஸ்ட்ரில ஒரு அண்ணா ஆடுவ சாட் பாஸு
நம்பகல ஜோத்தாவா
எம் ஏ அந்தண்ண போன வருசத்துல நம்ம மினிமம் வருஷோ ஆச்சி
சே த
வசந்துனு
ஆ
ஓப்பன் கட்சி அச்சு ஏத்திரும் வலையிட்டு
உண்மையா அவ ஸ்தம்மியா ஆழ்வார் போல அவரு
நல்லா நல்லா ஆடுவாங்க
சரி தோழா நீங்க வெளாட போலயா தோழா நேத்து வெளாட போறன்னீங்க
இன்னிக்கு போனூ நா கூப்ட்ட ப்ளயரு அவ ஒரு டீம் கூட்னு அவ போறான்னா அந்த எத்துக்கு
சரி தல வா தல இப்டி பண்ட்டாங்க உங்கள ஏமாத்திட்டாங்களா
சரி அப்டே உட்ட ஃப்ரீஎன்ரிய வாங்கி தரன்னாட ஃப்ரெண்டு
சரி தோழா
வல்லாத்துக்கு ஆளு இப்போ ஒரு ஊர்ல ஒருத்த நல்லாடுவ தெர்மா அது மேரி இந்தா போது நாமே புச்சி வள்த்துலாண்டா
பேய்ங்
இப்போ நம்ம ஊர்ல வந்து அசோக் அந் மாரி கூட்னு வந்துலா இப்ப அது மேரி உள்ள சருணி இந்தனா என்ன சோ டில்லி எங்க
இப்ப தோழா நீங்க போலியா விளாட
போல எங்க அம்மா இப்ப ஃபோன் பண்ணாங்க ஒரு ஒன்பதிரைக்கா
நீங்க ஒரு டீம் அங் கூப்னுபோங்க
டீம் இல்லையே டீம் எல்லாமே வாழ விது வாட ஆரம்பிச்சிட்டானுல்ல
தே நா கேம் தோ
ஃபுல்லா கிரிக்கெட் தா இப்ப எங்க எங்க எங்க ஏரியால ஒருத்த அட்டாக்காடுவான் அவ என் டீம் தா ஆடுவா ஆனா அது வந்து இங்கெங்க நாங் பசங்கூட ஆடு மட்டூ தா ஆடுவோ ஆங
ஆ
வெளியே வந்து கூப்புற வரையே மாட்றா வெளியே மேச்கே வர மாட்றா
நான் தா அவனுக்கு ஒரு மாரியா இருக்கு போல ஸைய்யா
இது வெர ஒரே ஒரே மேட்சு கூட வந்தது கெடையாது வெளியே
ஏ தோழா ஆனா சூப்பரா ஆடுவா அவன் அவன் தெறமய அவன் வெள்ளயே கொண்டு வர மாட்றா
அப்டி கெடையாது அவ வந்து ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு நாங் வாலிபால் ஆட்லான் நாங்க வந்து தினசாங் தெருவுல போய் ஆடுவோண்டா ப்ளாஸ்டிக்பாலு ஆ அப்புறொ வந்து எங்கஊருக்கு எங்க தெரு பைய ஒருத்த வந்து ஆடுவா அவுங் அவுங்க கூட பேயிட்டு இவல்லா ன்னா பண்ணுவானுங்க அங்க போய் வாலிபால வாங்கிலான் சொல்ட்டு பிளான் போடுவானுங்கோ
செரி தோழா
அதுவர என்னா பண்ணுவோ வாலிபால் ஒன்னு வாங்டுவோ
ஆமா
வாலிபால் வாங்கிடுவோ அதோட எல்லாருமே இஸ்க்கிஸ்க்குனு ஆடினிப்பாங்கோ
ப்ளாஸ்டிக் வாளி ப்ரோ
எங்க ஊரு பெரிய டீம் ஒன்னு செட்டிங் எங்களோட பெரிய டீம் ஒன்னு இருந்துது அப்போ
ஆமா சொல்லுங்க ஆமா
இப்போ அவுங்களயே அச்சி ஓடவுடுவோ
ஏய் பா உண்மையாவுதா நீங்க அவ்ளோ பெரிய பெரிய டீம் ஆயிட்டீங்களா
பெரிய டீம்ல அவுங்கோ ஃபர்ஸ்டு அவுங்க இருந்தாங்கோ அவுங்கதா அப்டின்னு இருந்தாங்கோ
பேய் கவனமா
அச்சி ஓடவுடனு இந்தடவ அவுங்கள அப் அப்போ வந்தனா ஒருத்த வந்து கத்து நா பாட்டா விளாடுவோ அவன காஸ் கேட்டா எனக்கு வாலிபாலே புடிக்காதுடான் வுட்ருவோம் மாமே அப்புறோ கத்துகினா கொஞ்சமா கொஞ்சமா கத்துகினா புள்ளய எங்க வாரான் இங்க ஆட்ணா மட்டு தா வாரான் வெளியே எங்கயும் வர மாட்டேன்றா
ஏ தோழா வரமாற்
ஆ அத்தா அவன் டிப்ளமா முட்ச்சா ரெண் ரெண்டர வர்ஷம் வேலக்கி போயிட்டான்டா டான்னு
சேரி தோழா
சும்மா போறோம்
பத்து வருஷமா ஒரு
நா உ பேயிடுவே இது ஒன்னு நீ ஒரு பத்துஷொ கண்டினியு போயிட்டலே நாப்பது வருஷொ வாங்கிலாண்டா
இன்னு லைஃப்ல செட்லு ஆயிரு
எங்க ஊர்ல ஒரு அண்ண பதினஞ்சு வருஷொ போயினுகுது
அங்கியா
ஒரே கம்பெனி ஒரே கம்பெனி அதனால போம்போது பதினெட்டாயரூவா ஃபஸ்டு
ஏய்ஃபா ஆ
இப்போ வாங்குறது ஒரு லட்சத்தி இருவதாயிரோ
டென்த் ஃபெயில் ஆயிட்டு ஒருலட்சத்து இருவதாயிரமா
ஆ
பா அப்போ அவரு அவருக்கு செமவேல போல தொழில கத்துன்னுருக்குறாரு வேலைய
கம்பெனில தான்
அதா கம்பெனி ஆ ஐ டி யேவா அப்பனா கெளம்புங்க
ம்
இப்ப ஒருலட்ச ரூபா வாங்கற டோ நம்
அப்ப பாத்தியா எவ்ளோ பேரு எவ்ளோ திறம வெச்சுட்டு எங்க இந்த ஊர பொறுத்த வரைக்கு இப்போ எயே செட்ல எல்லாருக்குமே கம்ப்யூட்டர பத்தி தெரியுடா இப்ப நாங்க எல்லாருமே ஆள் க்ளியரு, எல்லா எங்க பசங்க எல்லாருமே ஆள் க்ளியரு எயே செட்ல
சேரி தோழா
இப்ப எல்லோருமே எம் பி ஏ போடுறோ ஒரு அஞ்சு பேரு ஒர் ஒரு அஞ்சு பேர் டி என் பி சி படிக்கிறானுங்கோ
எய்த் தா
பண்றதுன்னே தெர்லே
நீனா தோழா பண்ணப் போற
எனகே தெல்லியே
சேர் எதனா பண்ணு
ம்
எதனா பண்ண தோழா கொஞ்சனா படித் தோழா நா தோழா நீ
படிக்கணும்
செரி தோழா
எனா பச்சி படிக்கனுல்ல எதனா தெர்லியே போட்டு ஆ
செரி தோழா
என்னா ஒன்னு போட்டு
செரி தோழா
அப்டியே கத்துக்க வேண்டியதுனா
செரி தோழா, எதனா பண்ணு தோழா படி எதனா படி
எதனா படிக்கணு எதான ஒன் நா கம்ப்யூட்டர் கத்திக்கினோனா போதுடா எதோ ஒரு ஆஃபிஸ்ல டேட்டா என்ட்ரி பண்ண பண்ணா போது ஒரு வருஷோ போய்டோ அப்டியே தாக்புட்சினு அப்டியே பக்கத்து கம்பெனிக்கு தாவிடுவே அப்டியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு
சேரி தோழா
ம் அதா சொல்றே
சேரி நா தோழா இப்போ நீ கம்ப்யூட்டரு கத்துப்பியா
கத்துக்கணுமே
எப்போ தோழா
பொறுமையா தா
இப்போ போவியே கிளாஸுக்கு இப்போ க்ளாஸுக் போவியா இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போவியா அ
போவே போவே
எப்
அது எப்போதா போணும்னு தெர்ல அது கரெட்டா போயி சேந்துட்டேனா அதுக்கப்புறம் போயிடுவே தொடர்ந்து சேரி நெக்ஸ்டு கால்ல சந்திக்கலாமா தோழா
எய்த்து வாங்குனா
நன்றிங்க